வணக்கம் தோழி
ஆஹ் வணக்கம் தோழி வணக்கம் நல்லா இருக்கீங்களா உம் நல்லா இருக்கங்க நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்டி இருகீங்க
உம் இருக்க காலையில டிபன் செஞ்சாச்சா
இல்ல இல்ல இனிம தா இப்பதா எந்திரிக்கவே சேய்து காபி குடீச்சட்டுருன்னு
ஆமா நானு இப்பதா காபி குடிச்ச இனிமே தா செய்யணு தலைப்பு என்ன பேசலா தோலி
இல்ல உங்களுக்கு குழந்தைகள் எல்லா உண்டுமானு கேட்டே
ஆஹ் இருக்காங்க பைய ஒண்ணு பொண்ணு ஒண்ணு
ஆலைகளை பள்ளிக்கு அனுப்பணுங்லா
வேலைக்கு போற பசங்க பெரிய பசங்க
ஓ அப்படி செரி செரி
உம்
சரி சரி காலையில என்ன சமையல் பாக்கலாம் இருக்கீங்க சமையல் பத்தி பேசலா என்ன சமையல் பாக்கலாம்ட்டு இருக்கீங்க
இன்னைக்கு வந்து சமையல் வந்து சாம்பார் சாதம் சாம்பார் வச்சு காளிஃப்ளவர் வருக்கலான்ருக்க பொறிக்கலாருக்க காலையில வந்து வந்து வெண்பொங்கல் செய்யலான்ருக்க
வெண் பொங்கல் அது எப்படி செய்வீங்க
ஆஹ் பஃஸ்ட்டு அரிசி பருப்பு இருக்குல்ல பாசி பருப்பு ரெண்டையு ஊற வச்சு வச்சுருவ அதுக்கப்ரோ வந்து இங்க குக்கர்லயே தா நா வச்சர்றது உம் அத நல்லா கழுவிட்டு குக்கர்ல வச்ட்டு கொஞ்சோ அதுல தண்ணி எந்த அளவு நம்ம அப்ப காப்படினு வச்சுக்கோங்களே அதுல ஒரு ரெண்டரை இது அளவுக்கு தண்ணிய உத் த்தி கொஞ்சோண்டு அதில நெய்யோ ஆயிலோ போட்டுக்கனு உப்பு கொஞ்சோ போட்டு லைட்டா மஞ்ச போட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டுறணு அப்ரோ விசில் விட்டனே அந்த இது ஆ ஆவி அடங்க முடிச்சோடனே ஓப்பன் பண்ணிட்டு ஹ நெய் இருக்கு பாத்திங்கலா அது ஹ முந்திரி திராட்ச ஆஹ் கருவேப்புல ஆஹ் பெருங்காயம் கொஞ்சோ இஞ்சி இதெல்லாமே நல்லா தாளிச்சிட்டு அதுல அப்படியே ஊத்திடணு அந்த கரண்டிலயே ஒட்டாம அந்த குக்கர்லயே ஒட்டாம அப்படியே அல்வா பதத்துக்கு அந்த பொங்கல் இருக்கணு அந்த இலையில அப்படிய இலையிலயோ தட்டுலேயே போடும்போது அப்படியே அழகா அல்வா மாதிரி டப்புன்னு உளுந்தா பார்க்க அழகா இருக்கும் சாப்படுறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கு தவந்த தேங்கா சட்னியோ சாம்பாரோ சாரு நாஅமிருதமா இருக்கு
ஆஹ் சரி இனி தா செய்ய போறீங்க அப்படி தானே
ஆமா இனிமே தா செய்யணு
மத்தியானத்து என்ன சமைக்கணும்னு இருக்கீங்க
சாம்பார் வச்சு காலிஃபிளவர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாரி செய்யலாந்தா இருக்க அதுதா புடிக்குது அவங்களுக்கு ஆமா வேற ஏதாது செஞ்சா அவ்ளோ எடுத்துக்க மாட்டிகிறாங்க
காலிஃபிளவர் காலைலியே பொறிச்சு வச்சு குடுத்து வுட்டீங்கன்னா கோவுந்துல்லா இருக் போ
தூட மாட்ட உம் பீன்ஸ் கேரட் வப்ப பொரியல் வந்து பண்ணிஅத குடுத்துடுறது இத வந்து மத்தியானத்துக்கு சாயந்தர வந்தாங்கன்னா அப்பதிக்கு அவங்களுக்கு பொறிச்சு குடுத்துக்கலா
செர் செர் இல்லாட்ட அந்த காலிஃப்ளவர்ல பொறிச்சு டப்பால வச்சு வைக்கும்ப அது மொரு மொருன்னு சாப்பிடுறதுக்கு தா நல்லா இருக்கு இல்லைன்னா அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஒரு மாரி
ஆமா உம் கண்டிப்பா அது செய்யணு
ஆமா
நறைய இது ரெசிபில்லா உங்களுக்கு தெரியுமா
எனக்கு அவ்வளவாட்டு எல்லா தெரியாது உ எனக்கு தெரிஞ்சது மீன் குழம்பு அப்ரோ கறி குழம்பு உங்க தேங்க அரைச்சு அப்போ ஆமா
தேங்கா நாங்க ஊத்த மாட்டோ இல்லைன்னாஹ் புளி குழம்பு மாரி வச்சு அது நல்ல ஒரு கிரே திக்கா வரும்போது மீன போட்டு மாங்கா இருந்தா மாங்காய போட்டு அப்படிய எடுக்கு போதே இதா இருக்கணு திக்கா அந்த மாரி ரொம்ப தண்ணி இல்லாம
மிக்சில ஃபஸ்ட் தோயங்கால போட்டு உள்ளி இருக்கு ல்ல பெரிய வெங்காயோ அதுவும் போட்டு மஞ்ச பொடி மொளகா பொடி வ இல்லன்னா முழு வ தல் போட்றது போட்டு அரைச்சு இது பச்சைக்கறி நாங்க ரெண்டு விதமா செரியப்ப மீன் கொழம்புலே சில மீன வந்து அ பச்ச க கறி வ
கேரளாவா திருநெல்வேலியா தெல்ல பாச நல்லா வருது உம் உம் உம் செரி செரி உம் ஓகே கன்னியாகுமரி செரி ரைட்டு ஓகே ஓகே உம்
அதுக்கப்புறோ அத வந்து இது மஞ்ச பொடியும் மொளக மிளகா தோணு வேற என்ன மல்லிப்பொடி ன்னா மல்லிபடிசாத்தப்ப இல்லாட்ட வேண்டா நல்ல மொளக பொடி இதெல்லா நல்ல பொடு சீலபோட்டுஅரச்சு அரப்ப வந்து இந்த சட்டில ஊத்தி அதுக்கப்புறோ த் வந்
வெங்காயோ தக்காளிலா வதக்கி போ வதக்கிக்க அரைச்சிருவீங்கல்ல
வெங்காயோ மட்டுதான் போடுறது தக்காளி கூட போட மாட்டோ தக்காளி வந்து கறிக்கூட்டம்பதம் போ இந்த கூட்டி வைப்போம்ல அப்பத்தா போடுறது அரப்போக்கிட்டு அது ஒரு தக்காளியு ஒரு பச்சமொளவு கொஞ்சோ வெந்தயோ வெந்தயத்தையு போட் ட்டு கொஞ்சோ தேவையானா அளவு உப்புயெல்லா போட்டுட்டு அதுக்கு தண்ணிய ஊத்தி அடுப்புல வச்சு நல்லா கொதிச்சு வந்த பிறகு மீன்னு போடுறது போட்டு மீன வந்து எப்டி சொல்றது கறியா கொண்டு வத்த விட்டு அப்படி எடு
ஆ அப்டிதா அப்டிதா நாங்களு அதே மாரி தான் செய்வோ என்ன அந்த தேங்கா வந்து அவ்ளோவா சேத்துக்க மாட்டோ சேர்த்துக்குறாங்க ஒவ்வொரு ஊரு ஒவ்வொரு பழக் பக்கம் இருக்குல
ஆ ஆ ஆமா
பிரியாணி எல்லா
ஏ பிரியாணியெல்லா செய்யவே தெரியாது
இப்பதா ஒவ்வொண்ணா கத் த்துக்கிட்டு வாரே முன்னாடியிலா மீனே கழுவ தெரியாது இப்ப தான் கழுவவே ஆரம்பிச்சுருக்கே
ஆ சேரி சேரி சேரி இறால்
ஆ இறால் நல்லா புடிக்கூ அதன நல்லா விரும்பி எல்லாரு வாங்கினம்னா பொறிச்சுதா சாப்புடுவோ
ஆ அதுவு நல்லா அதாவது சோம்பு போட்டு தாளிச்சு நல்ல வெங்காயத்த நல்ல பௌனிஸ்சா வரும்பாரி வறுத் நல்லா வதக்கிட்டு தக்காளியா அதுல போட்டு நல்ல கிரேவி பதத்துக்கு கொண்டு வரணு அப்றோ அதுல வந்து கொஞ்சோ கரம் மசாலா மெளகாயத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் எல்லாத்தையு போட்டு நல்லா அந்த கிரேவிலயே வதக்கிடணு வதக்கிட்டு இறால துக்கி அதுல போட்டு அது அளவுக்கு தண்ணிய ஊத்தி தேங்காய் சேக்குறவுங்க தேங்காய் சேத்துக்குவாங்க தேங்காய் வேணாங்கறவங்க அந் இத கிரேவியா அப்படியே வெச்சு சுண்டுணோனயே வெச்சு சாப்பிட வேண்டியதுதா இறால்
இங்க நாங்க அங்க வாங்கவு மாட்டோ சாப்பிடவு மாட்டோ பழக் கமே இல்ல நண்டு வாங்
அ
நீங்க நண்டு என்ன பண்ணுவீங்க
நண்டு அதே மாரிதா இது போட்டு தாளிச்சுட்டு கட கடுகு போடுறவங்க போடுவாங்க வெந்தய போடுறவங்க போடுவாங்க தாளிச்சுட்டு வெங்காயந் தக்காளி பச்ச மெளகா கொஞ்சொ எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அஹ் இந்த ம் கொழம்பு மிளகா தூள் போடுறவங்க போடுவாங்க இல்லன்னா மெளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கீறணு வதக்கிட்டு தண்ணியா ஊத்தி இது பண்ணுண்ணி தேங்கா பால் மாரி நாங்க ஊத்தீருவோ அதுல
தேங்கா அரச்சு ஊத்துவீங்ளோ
அது ஊத்துனா ரொம்ப ஊத்தக்கூடாது ஓரளவு
கொஞ்சோ குள்ள நாங்களு எங்க வீட் இல்ல எங்க அம்மா வீட்ல பண்ண மாட் டாங்க என்ன எங்க அத்த வீட்ல பண்ணுவாங்க க இங்க வந்து அந்த கறி கொழம்பு கொண்டு அரைப்
ஆமா இது ரெண்டுக்குமே வந்து பெப்பர் கடைசில போட்டம்னாதா அந்த ச ளி எல்லா இருமல் சளியெல்லா எடுத்துட்டு வந்துரு
ம் ம்
ஆமா இறாளுக்கா‌இருந்தாலு செரி இதுக்கு கொஞ்ச பெப்பர் சேத்துக்கணு
ஆஹ் இறால் ரோஸ்ட் ரோஸ்ட்னா சும்மா உருளி தக்காளி பச்ச போட்டு நல்லா வசக்கு போட்டு இஞ்சி பூடு போட்டு அதுக்கப்புறோ வந்து இறால் களிய போட்லா வந்து இறாலு போட் டு மஞ்சப் பொடி மொளகாப் பொடி ஆ அப்புறோ வந்து பெருஞ்சீர பொடி மல்லிப் பொடி நல்ல பழொ கொஞ்சோ தேவை யான உப்பு போட்டு
ம்
சும்மா அப்படியே நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புற லைட்டா தண்ணி ஊத்தி ந இதாக்கி கொதிக்க வெச்சு இதுல ஒரு வந்தாலும் நம்ம எடுத்துறது ரோஸ்
ஆ மீன் அதே மாரி வரு ப்பீங்களா
மீன் வந்து சூற மீனு கேள்விப்பட்டிருக்கீங்ளா ம் ம் அம்மா வீட்டுல இருக்க மாட்டாங்க அத்தை வீட்டுல வெப்பாங்க அதை வந்து பொடிச்சிட்டு அத எப்படிய அதே மாரி ரோஸ்ட் வைப்பாங்க
நாங்க வந்து இந்த வஞ்சரம் பாறை இந்த மாரி மீனலா வந்து நல்லா அதாவது இஞ்சி கொஞ்சோ மெலகாத்தூள் அந்த ம் பவுட்ருக்கு பார்த்தீங்களா மீன் வறுவல் பவுடரு அது ஆ கொஞ்சோ கான்ஃப்ளவர் பவுடரு உப்பு எல்லாமே போட்டு பெசறி வச்சு ட்டு ஒரு அர மண் நேரம் ஊற உட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து சட்டியில எண்ணெய ஊத்தி பொறிக்கிறவங்க இருப்பாங்க நா தாங்க தோசை கல்லல போட்டு பெரட்டி எடுப்போம் ஒட்டாது எதுவுமே ஒட்டாம அழகா வரு அதுல மீன் வறுவல் கருவேப்பிள்ளைய கொஞ்சோ போட்டுரணும் கிறிஸ்பியா கொஞ்சோ மீன் வருவலு ம்
மீன் பொறிப்பதுன்னு சொல்லுவோ நீங்க சொல்ற இதுதா ஆனா வந்து
ச சிக் சிகஸ்டி ஃபை செய்வீங்களா சிக்கன் சிக்ஸ்டி
இல்ல இல்ல சிக்கன் பொறிக்கிறனு செய்யுது
சிக்கன் வந்து எப்படிங்கன்னா நல்லா கழுவி வச்சுட்டு மஞ்ச தூள் போட்டு கழுவி வச்சிருவோம் அதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கான்பிளவர் மாவு அந்த சிக்ஸ்டிஃபைவ் பவுடரு அஹ் கொஞ்சோண்டு அந்த ப்ச் கலருக்கு தகுந்த மாதிரி அந்த இ சேர்க்கறவங்க ப்பங்கள இல்ல உம் அது கொஞ்சோ ஆஹ் முட்டை வெள்ளைக்கருவு பாத்தீங்களா அது எல்லாம் போட்டு பெசறி அமைக்க வச்சுட்டு ஒரு ஆ ஹாப்பன்வர் கழிச்சு நம்ம வந்து எண்ணெயில பொரிச்சு எடுத்த அப்படியே முருவலா வரும்
காலிஃப்ளவருக்கு முட்ட ஊத்துவீங்களா பொரிக்க நாங்க ஊத்துவோ அது ஒட்டாம இருக்கிறதுக்கு பண்டது
ஊத்துவீங்க நான் வந்து அது நம்ம வெள்ளிக்கிழமலே பேய்யங்குறதுல நாங்கள் வந்து அதெல்லாம் பாக்குறோம்ல அதனால அன்னைக்கு சேக்க மாட்டே உம் ம இதுக்கு மட்டும்தா மீன் சிக்ஸ்டி ஃபைவ் இதுக்குதான் அதே மாரி மட்டன் சுக்கா அது வைப்பீங்களா
இல்ல மட்டன் சுக்கா வச்சதுல்ல மட்டன்
நான் வந்து அதுல என்னன்னா மல்லி வரமெளக கா ஜீரகம் சோம்பு மிளகு இதை வந்து வறுத்துட்டு அரைச்சு பவுடரு பண்ணி வச்சறது அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா மட்டன் வந்து வேக வச்சு அதுலயே கொஞ்சம் இ்ஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தண்ணியை ஊத்தி வேக வச்சருவே எடுத்து வச்ட்டு ஆ உம் பட்டைக்கிரம்புலாம் போட்டு தாளிச்சு நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி அதுல நல்லா வதக்கி கிரேவிப்பதம் வரணும் வந்ததுக்கு அப்புறம் அந்த மெளாகத்தூள் இருக்கு பத்தீங்களா அது கொஞ்சோ கரம் மசாலா கொஞ்சோ அப்புறோ இந்த மட்டன தூக்கி அதல ஊத்தி அந்த ஒரு கிரேவியா வந்துடும் வரும்போது இந்த நம்ம பொடி நுணுக்கி வச்சிருக்கோ பாருங்க அதையே அதுல போற்றனு போட்டுட்டு நல்லா சுண்ட சுண்டா வரும்போது ரெண்டு ஸ்பூன் நெய்யே ஊத்தி கருவேப்புல கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டு அபபடியே பெரட்நாம்ல இறக்கி வச்சிடணு அது க ரசோ வச்சு அத தொட்டுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு
க சாதத்துக்கு நல்லா இருக்
உம் ஆஹ ஆமா அதுலயே மட்டன் குழம்புலயே வந்து தே ங்க அரைச்சு ஊத்தி நா குழம்பு உம்
செரி தோழி உங்கள்ட்ட பேசுனதுல ரொம்ப பயனா இருந்தது
உம் செரி செரி அடுத்த காலர் நா பண்ணட்டுமா உம் கூப்பற